ஆ
ஆ நல்லாருக்கீங்ளா
நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லாருக்கேங்க அப்றோ இன்னைக்கி என்ன ச எல்லாரு நல்லாருக்காங்கங்க அங்க எல்லாரு நல்லாருக்காங்ளா
எல்லாரு நல்லாருக்காங்கங்க
எங்க ரொம்ப நாள் ஃபோனயே காணு
என்னங்க செய்யறது எதாது ஒன்னு மாத்தி மாத்தி பிள்ளேகளுக்கு மாத்தி மாத்தி வருது வீட்ல பெரியவங்களுக்கு எதாவாது ஒன்னு மாத்தி மாத்தி வருது ஆஸ்பத்திரி அது இதுன்னு எதாது போய்கிட்டேருக் க வேண்டிதாருக்கு
ஏ என்னாச்சுங்க
அதாங்க இந்த காச்ச சளி இருமலு அ பெரிங்க வயசானவங்க அவுங்களுக்கு சுகர் இருக்கு ஆமா அந்த மாரி எதாது ஒன்னு வந்துகிட்டே இருக்குங்க சுகருக்கு சுகர் டேப்லட் அவுங்க கரெக்ட்டா போடணு நம்மலு என்ன சொல்றது வயசாயிச்சுல அவுங்க எதாவுது ஒரு இதுல மறந்தர்றாங்க அப்டின்றப்ப சுகர் அதிகமாயிருது நம்மளு அவு நம்மளு எதாது ஒன்னு இந்த பாவக்கா ஜூஸ்ஸு நூக்கல ஜூஸ் போட்டு குடுத்து இந்த மாரிலா எதாது இது பண்றோ சுகரு கொறயறதுக்கு அதுலா ஆஸ்பத்திரி போறதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கி முன்னாடி மட்டுந்தா அதெல்லா குடிக்கிறாங்க அதுக்கப்பறோ பாத்துக்கங்க எனக்கு பழைய குருடி கதவ தெறடின்னு அதெல்லா வேண்டா அப்டின் சொல்லிட்டு இருக்காங்க எங்கேயாது ஊருக்கு எங்கேயாது போனாங்கன்னா மாத்திரைய போட மறந்தட்றாங்க அப்டின்றப்ப இப்போ மாம்பழோ சீசன் வேறயா வெறு மாம்பழமா சாப்ட்டு தள்றாங்க சுகருக்கு மாம்பழோ சாப்ட்டா என்னாகறது நீங்களே சொல்லுங்க எல்லா ஒரு அளவுதான சுகர் கூடி போயிருது டெஸ்ட் எடுத்ததுல அவிங்க வசமா வய்யறாங்க இதுக்கு மேல சுகர் வந்தா நீ எங்கயாது கீழ உழுந்துருவமா என்ன நீங்க பாக்றீங்கன் நம்மள ஃபோன் பண்ணி திட்றாய்ங்க டாக்டரு அங்க உள்ள நர்ஸு புள்ளைகளெல்லா நம்மள சத்தம் போட்றாங்க நீ இத கூட பாக்க மாட்டீங்ளா அப்டின் சொல்லிட்டு பெரியவங்களையு குத் தோ சொல்ல முடியாதுல்ல அவுங்களு வாய எவ்ளோதா அடக்கி வெச்சிருப்பாங்க
நீங்க சொல்றது உண்மதா இப்ப பாத்தீங்கன்னா இதய முன்னயெல்லா வந்து பாத்தீங்கன்னா இதய நோய் எல்லா ரொம்ப கம்மியா இருந்தது இப்பயெல்லா வந்து பாத்தீங்கன்னா இதய நோய்கள் அதிகமா இருக்குது என்ன என்னன் பாத்தீங்கன்னா இப்போ இதே அ அப்ப இருந்த உணவு பழக்க வழக்கங்கள் வேற இப்ப இருக்கற உணவு பழக்கங்கள் வேற உணவு பழக்க வழக்க முறையினாலயே அதாவது முன்னல்லா பா பணக்கார நோய் அப்டின் சொன்ன நோயெல்லா இப்ப சாதாரண மனிதர்களுக் கு வருது பாத்தீங்கன்னா இப்ப நெறைய பேரு பாத்தீங்கன்னா சிறு வய்சுலயே அட்டாக் வந்து எ அட்டாக் ஆயிருச்சு அட்டாக் ஆயிருச்சு அப்டின்றாங்க ஏ அப்டின்னா இந்த வெளியில சாப்பறது அப்பறோ எண்ண அதிகமா சேத்துக்கறது எண்ணைல பொரிச்ச ச பொருள சாப் பறது இப்படியவேதான் சாப்பறாங்க ஆனா இதய நோய் உள்ளவங்க வந்து பாத்தீங்கன்னா எண்ணெ அதிகம் சேத்துக்க கூடாது அதே மாரி ஆட்டு இறைச்சி சாப்ட கூடாது ஆனா அவங்க அப்பதான் வந்து எனக்கு சிக்கன் வேண்டா மீன் வேண்டா ஆடு இப்போ ஆட்டுக்கரி ஆட்டு இறைச்சி தான் வேணும் அப்டின் அடம்புடிச்சு சாப்பறாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஆட்டு இறைச்சி அ அவ்ளோ கொழுப்பு இருக்கு அவங்களுக்கு ஆல்ரெடி இதயத்துல வந்து அடைப் வால்வு இருக்கு இதயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆ போயிட்டு இருக்கன் அதுல எதாவது ஒரு ஒரு அடச்சிருக்கும் அடச்சிருக்கோ அப்படியா அடைப்பு நோய் பாதிப்பாகுது
நீங்க சொல்றது சரிதாங்க இப்ப என்னோட ரிலேஷன் ஒருத்தவங்களுக்கு இப்பதான் ஆஞ்சியோ பண்ணி ஸ்டெண்டு வெச்சாங்க திடீர்னு அட்டாக் வந்து இப்ப ஸ்டெண்ட் வெச்சு அத அந்த ஒன் மன்த் ரெஸ்ட்டா இருக்கணும் இதா இருக்கணும் அப்டின் சொன்னப்ப ஓ கே ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த மாரி இருந்துறாங்க அதுக்கப்பறம் என்ன பண்ணிறாங்கன்னா இது வெளில கடையில போடுறாங்கள வட போனே எனக்கு கேட்டுச்சு அதனால அத சாப்பற்றேன் அப்டின் சொல்லி சொல்றாங்க நாம அத என்ன சொல்ல முடியும் கடை ல வாங்கன எண்ண ஃபுட்டு சாப்பிடாதீங்க அப்டின் நம்ம சொல்றோம் கேட்க மாட்டேங்கறாங்க மீன்லாம் சாப் டணும் மேக்சிமம் வந்து கொழம்பு மீன் தான் சாப்பிடணும்னு சொல்லி சொல்றாங்க பொறிச்ச மீனும் சாப்பிட கூடாது அப்டின் சொல்லி சொல்றாங்க ஆனா அவங்க அத வந்து ஏத்துகவே மாட்டிக்கிறாங்க அவங்க என்ன பண்றாங்க ஆ பொரிச்ச மீனதான் வந்து சாப்பறாங்க ஏன்னா வீட்டு்ல உள்ளவங்க வந்து எல்லாருமே சாப்பிடும் போது டெம்டிங் ஆசைக்கு ஒரு ஒண்ணு சாப்டலாம் ஆனா வந்து அதிகமா சாப்பிடும் போது இப்ப வந்து அவங்க இல்லவே இல்லாம போயிட்டாங்க காரணம் வந்து இந்த மாதிரி பழக்கம் வழக்கத்துனால தான் அத வந்து அவங்களுக்கு ஒரு ரெண்டு பிள்ளைய இருக்கு அவங்கவுங்க வந்து அவங்கள பத்தி யோசிக்கிறனாலும் அவங்க நம்பி இருக்கிறவங்கள பத் தி யோச்சிருந்தாங்கன்னு நெனச்சுக்கோங்களே இப்ப வந்து இந்த மாரிதான் இருந்திருக்காங்க நீங்க சொன்ன மாரி பணக்கார வியாதின்றீங்க இல்ல இந்த சுகர் எல்லாம் பணக்கார வியாதிதான் அதெல்லாம் பணக்காரவங்களுக்கு வர்றது அப்டின் சொல்லி சொல்லுவாங்க இப்ப வந்து பிறந்த கொழந்தைல இருந்து எல்லாருக்குமே சுகர் இருக்கு இன்சுலின் போடாத யாருமே இல்ல இன்சுலின் போட்டுதா வந்து எல்லாருமே இப்ப சாப்பாடே அந்த மாரி ஆயிப்போச்சு பத்து வயசு பையனுக்கு இன்சுலின் போட்டு ஸ் சாப்பிறத நீங்க பாத்ருக்கீங்களா நா பாத்திருக்கே ஏ எங்க ரிலேஷன் பத்து வயசு பைய இப்ப அவனுக்கு வந்து ஒரு இருவத்தஞ்சு வயசு ஆச்சு இன்னுமே அவ இன்சுலின் போட்டுதா சாப்பிறா நம் முன்னாடி இன்சுலின் போட்டுதா சாப்பிடுவா அவே பாவோ அவனுக் அந்த வயசுல அதுகளுக் என்ன தெரியு இன்னு ஸ் சுகரு சாப்ட மாட்டா சுகரு சாப்ட்டா மருந்து கூட எடுத்து இன்சுலின் போட்டு சாப்டுவா நம்ம வந்து நம்ம என்ன டயட் ஃபாலோ பண்ணாலு செரி என்ன இது பண்ணாலு செரி நம் ம ஒடம்பு வந்து அதுக்கான இத வந்து ஒத்துழைக்கணு நம்ம உடம்பு ஒத்துழைக்கல நெனச் சுக்கோங்களே நம்மளால எதுமே பண்ண முடியாது நாட் டு மருந்தாலு சரியா நம்மளோட ஆங்கில மருந்தா இருந்தாலும் சரி ஒடம்பு ஒத்துழைச்சாதா அ இத சாப்பிட முடியு இத இது பண்ண முடியு தெரிஞ்சாதா நம்ம வந்து அது இது பண்ண முடியு நம்ம அதுக்காக யாரையு எதையு சொல்ல முடியாதாங்க
இல்ல நீங்க சொல்றது உண்மதா எப்டி பாத்தீங்கன்னா இப்ப வந்து பெரும்பாலான பெண்களுக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா கார் ஹார்மோன் சமநில இன்னு பொய்ட் இருத்துட்டு அந்த டெஸ்ட்லயே பெண்களுக்கு பாதி தாய்ருது என்னன் பாத்தீங்கன்னா இப்ப தைராய்டுன் தைராய்டுன் சொல்லிட்டு போனா அது வந்து மெய்னா கொழந்தய கொழந்தைக்காக போறவங்ளுக்கு அஃபெக்டா அஃபெக்ட் பண்ணுது அந்த ஹார்மோனு அப்றோ தைராய்ட் டெஸ்ட் எடு க்றாங்க பிளட் டெஸ்ட் எடுக்றாங்க அதுல பாத்தீங்கன்னா ஒரு சில பெண்களுக்கு ரொம்ப அனி அனிமிக்கா இருக்காங்க ரத்தோ ரொம்ப கம்மியா இருக்கு ஒரு சிலர் வந்து அதிகமாருக்கு வீட்ல அதிகமா இருக் னா ஒடம்பு இருக்கு அப்டிங்கும் போது நம்ம வீட்டு பகுதிகள் போ துமான அளவு தேவ தேவப்பட்டா அந்த ரத் ரத்த ஓட்டத்த வந்து வெயிட் அதிகமா அதனால இப்ப நம்ம ஹாஸ்பிட்டல் போனோனா மொதல்ல வந்து என்னனா தைராய்டு இருக்கா
நாடி
வெயிட்ட கொறைங்க அதே மாரி வந்து சாப்பாட்ற சாப்பாட வந்து நீங்க கம்மி பண்ணி நூறு கிராம் தா சாப் பிடணு அ காய்கறிகள் அதிகமா சேத்துக்கோங்க எடையில பழங்கள் சாப்டுங்க அப்றோ நீங்க பாத் இந்த கொழந்தைக்கு ட்ரை பண்றவங்ளுக்கு
செவ்வாழை பழம் வந்து சாப்பிட சொல்வாங்க கொழந்தைகளுக்கு ட்ரை பண்ணவங்ளுக்கு தெனமு வந்து கணவனு மனைவியு என்ன பண்ணுவாங்கன்னா தெனமு இரவு வந்து ஆளுக்கொரு செவ்வாழ பழம் எடுத்துக்கோங்க அப்டினு சொல்லி சொல்லுவாங்க செவ்வாழ பழம் வந்து அவ்ளவு நல்லது அதுல நெறைய சத் கொழந்தைகளுக்குமே நம்ம என்ன பண்ணலானு சொல்றாங்கனா செவ்வாழ பழம் குடுக்கலான்றாங்க அதாவது ரொம்ப கு குட்டிபிள்ளைகளுக்கில்ல கொஞ்சோ ஒரு வயசுக்கு மேல உள்ள குழந்தைங்களுக்கு வந்து நீங்க வந்து குடுங்க அது ஒரு மால்ட்டா செஞ்சு குடுங்க இல்ல வந்து தெனமு ஒரு செவ்வா அதாவது ரொம்ப ஒல்லி குச்சியா இருக்ற பிள்ளைகளுக்கு ஸ்டென்த் கம்மியாருக்கு அப்டின்ற பிள்ளைங்ளுக்கு நம்ம என்ன பண்றது செவ்வாழப்பழோ கொடுக்கோன்னு நெனச்சுக்கோங்களே வெய்ட் போடுங்க அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்ப நெறைய பேருக்கு என்ன ஆகுதுனாங்க டிசி ஓடி பிசி ஒஸ் ப்ரச்சனதான்ச்சுன்னா ரொம்ப அதிகமாயிரு சேரி அது வந்து மேக்சிமம் இப்ப நெறைய இப்ப என்ன ஆய்ருச்சு கருத்தரித்தல் மை
ஆமாங்க நீங்க சொல்றது உண்
எளிதாகறது கெடையாது
அது இல்ல நீங்க சொல்றது உண்மைதா இப்பல்லா முன்னயெல்லா பாத்தீங்கன்னா யாருக்கோ ஒரு ஒருத்தருக்குதா கொழந்த இல்லாமருக்கு இப்ப வந்து நூத்துக்கு எம்பது எம்பது பேத்துக்கு அறுவது பெர்சன்டேஜ் கொழந்தருக்குன்னா நாப்பது பெர்சன்டேஜ் கொழந்த இல்ல எங்க பாத்தாலும் மூல மூலைக்கு கருத்தருத்தல் மையம் கருத்தருத்தல் மையம் ஏ எதுனால இந்த இவ்ளோ முன்ன இல்லாத ஹாஸ்பிட்டல் கருத்தரித்தல் மையம் இல்லாத ஹாஸ் பிடல் இப்ப ஏ இவ்ளோ அதிகமானுச்சு அப்டின்னா நம்மளோட அன்றாட வாழ்க்கையில வந்து
நம்ம பழக்க வழக்கங்கள் சாப்பாட்டு முற
நம் அதே மாரி அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெட்ட நாலு மணிக்கு கூட எந்துருச்ருவாங்க ஏன்னா அந்த காலத்துல வந்து மின் அ வ லைட் எல்லா கெடையாது மின் விளக்குல்லா கெடையாது வெளக்கு தா வச்ருப்பாங்க அதனால அவங்கல்லா வந்து பாத் பாத்திங்கன்னா இருட்றதுக்கு முன்னாடியே சாப்ட்டுருவாங்க சாப்ட்டுட்டு ஒரு ஏழு மணிக்கு எல்லா தூங்கிடுவாங்க அதே மாரி பாத்தீங்கன்னா காலையில அஞ்சு மணிக்க எல்லா சீக்கிரம் எந்திரிச்சிருவாங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா காலையில நம்ம நைட்டு எவ்ளோ சீக்கிர தூங் இப்ப எல்லா வந்து பாத்தீங்கன்னா போன் வச்சிருக்காங்க போன வந்து பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கு பாக்குறாங்க அதனால என்ன ஆகுதுன்னா அந்த ஹார்மோன் நைட்ல மட்டுமே சுரக்குற ஹார்மோன் வந்து சுரக்காம போயிருது அதனால என்ன ஆகுது ஹார்மோனோட எ ஹார்மோன் வந்து தட்டுப்பாடு ஆகுது நைட்ல சுரக்குற ஹார்மோன் நம்மளுக்கு கரெக்ட்டா சுரந்தா தானே ஒடம்புல நடக்க வேண்டிய மாற்றங்கள் வேதி மாற்றங்கள் கரெக்டா நடக்கு அப்டி வந்து அப்பறம் பாத்தீங்கன்னா அதே மாரி அந்த காலத்துல உணவு வந்து கம்பு சோளம் இதுதா சாப்ட்டாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா வெறும் வெள்ளரிசிதா அதுவுமே வந்து குக்கர்ல தா சாப்டுறான் பு அ அந்த ஒ அப்பறம் வந்து பாத்தீங்கன்னா முன்னையெல்லா வந்து கடைகள்ல வந்து ஜங்க் ஃபுட் எல்லா கெடையாது இப்ப வந்து பாத்தீங்கன்னா கடைகள்லதா வீட்டுல சமைக்கிறதே கெடையாது ஒடனே ஆர்டரு ஆர்டரு போடுறோமா சாப்பாடு வருதா சாப்டுறோம் வாரத்துல ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் தா சமைக்கிறோ வீட்டு சாப்பாடும் கெடையாது
சமைச்சுப்போ இப்ப நீங்க ஒரு முருங்க கீ ச தோசை சுடணுமா முருங்க அட போடணுமா கூட இன்ஸ்டண்ட் தா நாங்க ஒரு பேக்கெட்ல பேக் வச்சிருக்கோம் நாங்க மார்கெட்டிங் பண்றோ வாங்க வந்து வாங்கிகோங்க மக்கள் என்ன பண்றாங்க மக்களும் ஓடுறாங்க ஏன்னா வந்து இதுவும் அதிகமாயிருச்சு மக்களோட தேவைகளும் அதிகமயிருச்சு நம்ம உலகமும் அப்படித்தா இயங்கது அப்டின்றப்ப என்ன பண்றாங்க எல்லாரு இன்ஸ்டன்க்கு மாறிட்டாங்க எது ஈஸியா கெடைக்குது அத நம்ம சாப்பிடுவோ அதுக்கு நம்ம வாழபழகிக்குவோ அப்டின்னு சொல்லி மாறிட்டாங்க அது மக்களையு கொறை சொல்ல முடியாதுல
நம்ம வந்து அந்த அளவுக்கு வேகமா போறதுனாலதா நம்மளுக்கு நோய்களு அதிவேகமா நம்மளுக்கு பரவுதுங்க சேரிங்க நோய்கள பத்தி பேசுனா பேசிட்டே இருப்போ நா நாளைக்கு கூப்ட்றேங்க